ஆ அங்க
ஆ என்ன பண்ற எப்டி இருக்க நல்லாருக்கியா
ஆ நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
என்னாச்சு ரொம்ப பிஸியா கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு போகவே இல்ல
ஒரே சிக்னல் ப்ராப்ளமா இருக்குங்க ஒரு நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கு
அப்டியா நா செரி வெளிய எங்கேயு போயிட் டிங்க போல ஈவினிங் டைம்ல அப்டின்னு பாத்த
இல்ல இல்லங்க ஒரே நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு வேற ஒன்னு இல்ல
அப்டியா சேரி சேரி பசங்கல்லா என்ன பண்றாங்க
ஆ ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க
புது கிளாஸ்ஸஸ்லா எப்டி போயிட்ருக்கு
ஆ போறாங் படிக்கிறாங்க நெறைய கொஞ்ச வொர்க்கு ப்ராஜெக்டு அந்த மாரி பிஸி ஷெட்யூல் ஆயிடுச்சு
அப்டியா ஒன் வீக்லயே அவ்ளோ ப இதெல்லா கொடுத்துட்டாங்களா ஹோம் ஒர்க்லா
ம் குடுத்துடுறாங்களே எல்லாமே ஹேண்ட் ரேட்டிங் அது இதுன்னு வந்துருதுல்ல
ஓ செரி செரி செரி அதுக்கப்றோ வேற என்ன பண்றீங்க
வேற நீங்க தா சொல்னு எப்டி போகுது உங்க பசங்களுக்கு ஸ்கூல் ஒர்க்கலா
அதா இல்ல கொஞ்சோ ஃபினான்ஸ் தி எலா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அதா சரி பாட் டைமா எதாவது ஒரு ஜாப்பு அந்த மாரி எதாவது பண்லாமா இல்ல என்ன ஏதுன்ட்டு கொஞ்சொ யோச்சுட்டு இருக்கே நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு ஓகேவா எல்லாமே
இல்லங்க எனக்கு ஒர்க் வீட்லேயே கரெக்டா இருக்கு பார்ட் டைம் ஜாப்ல்லா எதுவு பண்ல
அப்டியா செரிங் செரிங்
ஆக்சுவல் ஹோம்ல வீட்ல இருந்து பண்றமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதாவது பண்ணலான் பாக்குறே
அதா இப்ப நெறைய பேர் என்னமோ இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அது இதுன்றாங்க நம்மளுக் அதெல்லா வந்து இன்வெஸ்ட் பண்ணனு அ நெறைய பேர் ஆனா வந்து பண்றாங்க நம்மளு பண்ணலா அப்டின் தோணுது ஆனா இப்ப அதெல்லா வந் து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி காசு கொஞ்சமாது நம்ம போடணுல்ல ஒரு பொருள் வாங்கணுன்னா அத வாங்
அதா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலான் தா இரு இருக்கு ஆனா எதுமே எனக்கு தெரியாது ஆமா
ஓ சேரி சே இல்ல ரெண்டு மூனு ஃப்ரெண்ட்ஸ்ஸு வந்து பண்றாங்க அந்த ஜுவல்ஸு ட்ரெஸ்ஸு இதெல்லா பண்றாங்க சேல் பண்றாங்க நானும் ரெண்டு மூனு பேருக்கு அவுங்க அனுப்புறத வந்து அனுப்பி வுடுவே ரெக்கமெண்ட் பண்ணுவே சேரி ஏதோ ஒன்னு நம்மளுக்கு தான் பண்றதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணல அதா சேரி நம்மளு வீட்ல எதாவது பண்ணலாமா அப்டி
ம் ரெகுலரா அதே வாங்க மாட்டாங்க நம்ம என்னதா ஆன்லைன்ல ஷேர் பண்ணாலு
அப்டின்னு இல்ல மோஸ்ட்லி இப்ப பெரும்பாலு என்ன பண்றாங்கனா அந்த கொரோனாக்கு அப்புறமா எல்லாருமே வீட்ல உக்காந்தேதா பிஸ்னஸ் பண்ணிட்டு ஆன்லைன் ஷாப்பிங் அப்டிதா பண்றாங்க அதா சேரி நம்மளு பண்ணலா அப்டின்டு தா நானு யோசிச்சுட் இருக்கே சரி ரெண்டு மூனு ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்க நம்ம சேந்து பண்லாமான் சொல்லி டு அதா சேரி எதாவது ஒன்னு பண்ணுவோ நம்மளுக்கு எதாவது ஏர்ன் பண்ணா நம்ம கையில ஒரு காசு இருக்கு நம்ம கொஞ்ச ஸ்பெண்ட் பண்லா வெளியே போக கொள்ள நம்ம
கொஞ்ச பேர் தா வாங்குறாங்க அதுக்கப்புற யாரு அத வாங்குற மாரி இல்ல ஒரு ரெண்டு மூனு வாட்டி வாங்கிட்டு விட்
ஆப்பிடி
டுர்றாங்க அதே நம்ம புல்லா ட்ரெஸ் பண்ண முடியாது வேற எதாது ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ணா நல்லதுதா அத பத்தி நமக்கு டீட்டெல்ஸு எதுவுமே தெரிய பாக்கலா ஆனா இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கெல்லா கையில இல்லங்க
ஆ இல்ல நெறைய போட்றாங்க இந்த ஆன்லைன்லல்லா நெறைய காமி க்கிறாங்க அத பண்ணுங்க இத பண்ணுங்க நோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றாங்க அதுக்கப்புற நம்ம சரி போய்ட்டு பாக்கலாமேன் போனா இவ்ளோ அமௌண்ட் கட் டுங்க அவ்ளோ அமௌண்ட் கட்டுங்கன் சொல்லிட்டு நெறைய ஒரே ஸ்கேம்மா தா இருக்கு அது வீட்ல இருக்கறவங்களு திட்றாங்க என்ன பண்றது அதா நம்மளுக்கு ஒரே யோசனையா இருக்கு நம்ம எதாவது ஒன்னு பண்ணலான் போனா
இருக்காங்க ஆமா நம்மள பயம் புடுத் நமக்கு சும்மாவே நம்ம பயந்துதா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவோ அதுல வேற வச்சிருவாங்க அதுக்கப்புற என்ன பண்றதுன்னு தெரியல
இல்ல நெறைய ஆனா ஸ்கேமு நடக்குது நம்மளுக் எது உண்மையா பண்றாங்க எது வந்து ஃப்ராடா இருக்கு அப்டின்னு நம்மளுக்கு தெரியலல்ல ஒரு சில நானு ரெண்டு மூணு இது இந்த மாதிரி பண்ணே ஆ இந்த பிரெண்டு ஒரு பொண்ணு சொன்னா அதுல ரெண்டு மூனு விஷயங்கள் பண்ணே போன்லயே அது பாத்தா அது ஒரு கொஞ்சோ நாள் வந்து அமௌண்ட் இது பண்றாங்க அதுக்கப்புறோ பாத்தா அவ ஆனா ரொம்ப இன்வெஸ் எல்லா பண்ணா அதுல அமௌண்ட் இன்வெஸ்ல்லா பண்ணி பண்ணா கடைசில வந்து அது ஆ ஆமா அது கிட்டத்தட்ட ஒன் லேக்குக்கு மேல அவ வந்து இதாயிட்டா
அதுக்கு தானே எங்க ந இந்த ஸ்கேமுக்கு எல்லா பயமா இருக்கு நா ஆன்லைன் பண்ண முடியல உ
என்ன பண்றது
ஆதா ஆன்லைன் பண்றதுக்கே பயமா இருக்கு என்ன பண்ணுன்னு தெரிய மாட்டேகுது ஏத நம்பி பண்றது வீட்ல வேற எதாவது ஜாப் பண்ற மாரி ஏது உங்களுக்கு தெரிஞ்ச இதா எனக்கு
இல்ல லேடிஸுங்கல்லா நெறைய பண்றாங்க பெரிய பெரிய இந்த சோசியல் மீடியாலல்லா போட்டு அந்த அவார்டு வாங்கு போதெல்லா நம்மளுக்கு சேரி நம்மளு எதாவது ஒரு அச்சீவ் பண்ணலா நம்மளு எதாவது பண்ணலான்னு தோணுது ஆனா நம்மளுக்கு வந்து பேக் பேக் சப்போர்ட் யாரு இருக்க மாட்டேன்றாங்களா ஆ எதாவது நம்ம போயிட்டு கேக்க போனா ஐயோ அதெல்லா பண்ண நீ இருக்கிறத வச்சுட்டு ஒழுங்கா வீட்டுல வேலைப் பாரு வீட்டு வேல பாத்தா போது இப்டி நம்மள வந்து மட் டம் தட்டிட்டே இருக்காங்க அதா தெரியு இப்ப என் ஏதாவது ஒன்னு பண்ணணு அப்டின்னு நா அதா செரி இந்த ஆரி
வீட்டு வேல தான ரெகுலரா இருக்கீங்க வேற ஏதாவது பண்ணலானா என்ன பண்ணலா நீ வேர நம்ம வெளிவோர்க்க ஏதாவ பண்ணாதா நமக்கு கையில கொஞ்சோ மணி பாக்கலா
ஆமா அதா அந்த ஆரி கிளாஸ் எல்லா வந்து ஆன்லைன்லயு சொல்லி குடுக்குறாங்கன்றாங்க அதா சேரி பேசாம அந்த மாரி ஏதாவது அட்டன் பண்ணலா அது எதாவது ட்ரை பண்ணி பாக்கலாம் கொஞ்சோ கேண்ட் ஒர்க்
ன்னு உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியர் டா பண்ண முடியாது ஏன்னா ஆன்லைன்ல ஸ்டடிஸே நம்ம பாத்தோம்ல ஒழுங்காவே பசங்களுக் ஸ்டடி ளியர் அடிதா இருக்கு நம்ம நேர்ல போய் கத்துக்கற மாரி எதுமே இருக்காது
என்னைக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சோ அன்னைக்கே பசங்களோட படிப்பு எல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு
உ அதுல இருந்துதா போன் கையில போன ரீசனே உ
ஆமா அது போன வச்சுட்டு கேம் விளையாண்கிட்டு பசங்க எப்ப பாத்தாலு போணு போணுன்ட்டு நெறைய பசங்க இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாவே நெறைய பேரு கண்ணாடில்லா வேற போட்டுட்டாங்க சீக்கிரமே
ஆமாங்க ஆமாங்க ரொம்ப லாங் சைட் ஷார்ட் சைட் ஆயி போச்சு உ
அதா சேரினா நா அதா டெய்லரிங் கிளாஸு இல்ல இந்த மாரி எம்பிராய்ட்ரிங் ஆரி ஒர்க்கு அந்த மாரி எதாவ்து கிளாஸ் இங்க பக்கத்துல எதுவு உங்களுக்கு தெரிஞ்சு கன்டேக்ட் பண்ணாங்ன்னா சொல்லுங்க நம்ம வேணா நா வேணா போய் பா க்குறே ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்றோ உங்களுக்கு எதாவ்து சர்க்கிள்ல தெரிஞ்ச யாராவ்து சொல்லி குடுக்றாங்ளா
ஆ கண்டிப்பா சொல்றே நம்ம டெய்லரிங் கத் த்துக்குட்டாச்சிங் கொஞ்சோ யூஸ் ஃபுல்லாருக்கு ச பிளவுஸு சுடிதார்லா கத்துக்லா நம்ம அதுக்கு மேல ஆரி ஒர்க் கட் பண்ணிக்லா இன்னு நல்லாருக்கு கொஞ்சோ கிரா ன்ட் லுக் குடு டினராவு கத்துக்லா
ஆம்
நார்மல் பிளவுஸ் சுடி இல்லாம டிசைனர் ஒர்க் பண்ணா
அதா பிளவுஸுனில்ல இப்ப எல்லாத்லமே ஜென்ஸூ ஷர்ட்ல கூட வந்து இந்த ஆரி வொர் பண்றாங்க நறைய இப்ப ட்ரெண்டிங் வந் து அ ஏறிட்டே தா இருக்கா அந்த மாரி எதாவ்து இப்ப அப் கரன்ட் நம்மளுக்கு வந்து எதாவ்து அப்டேட் பண்ணிட்டே இருக்றதுனால நம்ம அதுல எதாவ்து போய்ட்டு கத்துக்லான் தோணுது செரி பாக்லா உங்ளுக்கு எதாவ்து தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க இங்க பக்கத்துல நம்ம இ க்ற ஏரியாங்கள்ல எதாவ்து கத்து குடுக்றாங்ளா எவ் எவ்ளோ எவ்ளோ அமௌண்ட்டு எத்தன மாசோ கோர்ஸு அந்த மாதிரி கொஞ்சோ டீட்டெயில்ஸ் ஒங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சோ சொல்லுங்க ஏனா நீங்க கொஞ்சோ வெளிய போற ஆள் தானே
ஆ கண்டிப்பா நா பாத்தேனா சொல்றே இப்போதக்கி எனக்கு ஐடியா இல்ல
ரொம் ஆ இல்லல்ல நீ
ட்ட கேட் சொல்லனு
நீங்க இல்ல நீங்க பண்ண வேண்டா இந்த மாதிரி சர்க்கிள் இப்ப வெளிய போம்போது அந்த போட்ருப்பாங்கல்லயா ஆரி இது க த்து தரோ இது பண்றோன் சொல்லிட்டு நாலஞ்சு பேரு அந்த மாரி தெரிஞ்சோங்கள்ட்ட கொஞ்சோ
எல்லார் வீ
ஓகே ஓகே அந்த மாரி எதாவ்து இருந்துச்சுன்னா சொல்லுங்க நா ட்ரை பண்றே ஏனா இப்ப ரொம்ப கஷ்டமாருக்கு பசங் ங்களுக்கு ஸ்டடிஸு அ துக்கு தெனயு ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஆகுதா செரி எல்லாத்து சும்மா போய்ட்டு ஒருத்தோங்க கிட்ட கேட்டுட்டே இருக்றதுக்கு நம்மளு எதாவ்து கொஞ்சோ ஏர்ன் பண்ணா நம்ம செலவுக்கு கொஞ்சோ யூஸ் பண்ணிக்லால
ஆமா அது தா நானு பாக்குறே எதா ஒர்க் ஜாப் கெடைக்குமானு ஒன்னு நமக்கு செட் ஆக மாட்டேக்கிது அப்டியே போனாலு வீ ட்ல பயமுருத்தி வுட்டுறாங்க அத பண்ணி மாட்டிக்காதனு நம்ளே பய்ந்து தா
ஏ பரவால்லப்பா அது பரவால்ல பிரச்சனயில்ல இ ப்ப நா அதா இந்த மாரி கிளாஸஸ் தா போலான் இருக்கே ஏனா நம்ளுக்கு இந்த சிஸ்டம் ஒர்க்கு அதெல்லா நம்ம அத பத்தி நம்மளுக்கு தெரியா து அத பத்தி தெரியாது என்ன சூப்பர் சொல்றீங்க
உ
சிஸ்டம் ஒர்க்கலா நம்மளுக்கு தெரியாதுன் சொன்னே
அப்டிங்ளா அது ஒன்னு பெரிய விஷ்யோ இல்ல அது ஈஸியான ஒர்க்கு தா அது ஈஸியான ஒர்க் க்குதாங்க கத்துக்கலா
அதுதா என்னென்னமோ சொல்றாங்க டாலின்றாங்க அது இதுன்றாங்களா ம் ம்
சேரிங்க பாருங்க இன்னொரு நாள் பண்றேங்க
பாருங்க ஒங்களுக்கு தெரிஞ்ச எதாவ்து கிளாஸஸ் எதாவ்து இருந்துச்சுனா கொஞ்ச சொல்லுங்க ஓகேங்ளா அ ஆ ஓ ஓகே ஓகேமா பாய்
ஆம்